ஹலோ
ஆ சிஸ்டர் நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கேன் நீங்க நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கோம் என்ன பண்றீங்க
சும்மா உக்காந்துருக்கோம்
சா சாப்ட்டாச்சா அப்றோம் உம் ஓகே ஓகே என்ன சாப்பாடு
இனிமேதான் போய் ஏதாது செய்ணும் தோச இது மாரிதான் ஏதாது பண்ணணும்
ஓகே ஓகே உம் நோ ஓகேவா
உம் ஓகே
நீங்க அ என்ன சமையல் நல்லா பெஸ்ட்டா பண்ணுவீங்க சமையல் பண்ணுவீங்களா ஆ ஆ ஓகே ஓகே நான்வெஜ் நல்லா பண்ணுவீங்களா ம் பிரியாணி செய்வீங்களா
ஆ பிரியாணி செய்ய பிரியாணிலா அந்த அளவுக்கு செய்ய மாட்டே ஓரளவுக்குதா தெரியு நீங்க சமைப்பீங்களா நல்லா
நல்லான்ல்லா சொல்ல மா
ஓகே ஓகே ஏதோ ஒரு அளவுக்கு
என்ன பண்றீங்க மேரிடா அன்மேரிடா
நா மேரேஜ் தா
ஓகே ஓகே ஓகே பசங்க என்ன பண்றாங்க
ஒர்க் போயிருக்காங்க
ஓகே ஓகே பெரிய பசங்களா
ஏ ஹஸ்பண்ட்ன்னு கேட்ட மாரி இருந்துச்சு என்னோட பையே எனக்கு ஒரு பையே
ஆ ஆ ஆ
ஒரு பைய இப்ப தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
ஓகே ஓகே ஓகே ஓகே
ஓகே ஓகே அப்பறோ நீங்க என்ன பண் றீங்க உங்க வீட்ல சாப்டாச்சா எல்லாரு எப்டி இருக்காங்க
ச்சு நாங்க படுக்க வேண்டியதா
சேரி சேரி
ஆமா ஏன்னா நாளைக்கு சண்டே
ஆமா இப்பவர நம்மளுக்கு ரெஸ்ட்
ஆமா அப்டிதா ஒரு நாள் சீக்கிரோ போய்டு ஆ ரெண்டு பொம்பள பசங்க இருக்காங்க
சேரி அப்ப சண்டே வந்தா அவங்கள விட நமக்குதா ஜாலியா இருக்கு
ஆமா ஐயோ கடவுளே வேலை தா இங்க நான்வெஜ் செய்யணுன்ற வேலை தா இங்க அதிகமா இருக்கு நண்டு செய்யணு மாவரைக்கணு அந்த வீக்க்கு தேவையானதெல்லா நம்ம ரெடி பண்ணி வைக்கணு இதெல்லா அவ்வள ஏண்டா ஞாயி்த்து கெழம வுட்றாங்கன்னு தோணு
எனக்கு நா எனக்கு என்னன்னா இவன ஞாயித்துக்கெழம ஞாயித்துக்கெழம வந்தா ஒரு நேரோ அப்பா நல்லா தூங்கலான்டா கால்ல கொஞ்ச நேரோ அப் அப்டின்ருக்கு
ஆ ஆமா ஐய்யய்யோ
ஏன்னா இவங்கள ஸ்கூல் கெளப்பும்போது காலைல எழுந்துருச்சி ஸ்நாக் ஸ் அதுவு ஜங்க் ஃபுட் ஆ அவா அவாய்ட் பண்ணணு ஜங்க் ஃபுட் அலோவ்டு கெடையாது
ஆ ஆ
ஆ கடையில இருந்து ஸ்நாக்ஸ் எல்லா வாங்கி குடுக்க கூடாது வீட் லதா ஏதாவது ஹெல்த்தியா பண்ணி குடுக்கணு இது எல்லாமே காலேல எந்திச்சி ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துட்டு எப்பா மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கு வேலைதா
மழை பேஞ்சி ஓன்ஜ மாரி இருக்கு அதுல நானு பாப்பா ஸ்கூலுக்கே போயிட்டு இருக்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கே பாப்பா இல்ல நா நாலு பேருக்கு சாப் பாடு ரெடி பண்ணிட்டு ஐய்யய்யோ டென்ஷனாவு அந்த எட்ரக்குள்ள கெளம்பிடுவோமா கெளம்பிடுவோமா கெளம்பிடுவோமான்னு டென்ஷனாவேதா
அந்த டைம் வேற பாத்துட்டு திக் திக் திக் திக் திக்ன்னு இருக்கு அந்த டைம பாத்துட்டு ஆஹா மணியாவ்து மணியாவ்து மணியாவ்து மணியாவ்து மணியாவ்துன் அந்த டைம்லதா இந்த புள்ளைங்களு நம்மள போட்டு சாவடிங்க கெளம்பு ஆ நா ஒர்க் பண்றே
பா
ஆ நா ஒர்க் பண்றே அ
களம்பனுந்தான
ஹலோ
நீங்களு களம்பனுந்தான
ஆ நானு எயிட் தேட்டிக்கில்லா கெளம்பனு
ஓகே ஓகே இன்னா முடிச்சிருக்கீங்க
நா நர்சிங் படிச்சிருக்கே ஆனா நா பாக்குற வேலைக்கு நர்சிங்க்கு சம்மந்தோ இல்ல
ஓகே ஓகே சூப்பர் அது எங்க படிச்சதுக்கு வேல கெடைக்குது
அது நா ஜிம்ளில ட்ரெய்னரா ஒர்க் பண்ணிட்ருக்கே
சூப்பர் சூப்பர் அப்பற என்ன அதே பெரிய ட்ரெய்னர் தா வெயிட் லாஸ் பண்றதுக்ல்லா ஈஸியான ரெசிபில்லா சொல்லுவீங்களே தொப்பைய கொறைக்க என்ன பண்ணணு அத சொல்லுங்க அதுக்கு சொல்லுங்க தொப்பைய கொறைக்கணுனா என்ன சொல்லுங்க
இல்ல இல்ல நீங்க ஃபஸ்ட்ஃபால் வந்து நீங்க ஒர்க் அவுட்டு ஃபுட்டுந்தா நீங்க எடுத்துக்கணு கரெக்டா ஏனா ஒர்க் அவுட் மட்டு பண்ணாலு கொறையாது அ ஃபுட்டு மட் டு எடுத்துக்கிட்டாலு கொறையாது ரெண்டுமே சே த்து பண்ணாதா கொறையு நீங்க அதுக் தகுந்த மாரி ஃபுட்டு எடுத்துக்கணு ஒர்
எனக்கு வந்து சி செக்ஷன் அதனால வயிரு மட்டு பெருசா தெரியிது எங்க வீட்டு காாரங்களுக்கு தொப்ப இருக்கு
எவ்ளோ யேஸு ஆகுது
எனக்கு வந்து ரெண்டாய்ர்த்தி பத்தொம்பதுல ரெண்டாவது பாப்பா பொறந்தாங்க
சே அப்போ ஓகே இப்போ அது பெயின்லா உங்களுக்கு ஒண்ணு இல்லல்ல
பெயின்லா இல்ல ஆனா எனக்கு வயிறு வந்து தெரியிது இப்பயே என்ன மூணு மாசமா நாலு மாசமான் கிண்டல் பண்ணுவாங்க ஆனா நா ஆள் ஒல்லியாதா இருப்பே வயிறு மட்டு தெரியிது அதுவு மேவேதா ஆ பெல்லி கரட்டுதா அதுதா தெரியிது இன்னொன்னு எங் வீட்டுக்காருக்கு தொப்ப நல்லாவே தெரியு
அ அ அ
அவரையு கொறைக்க சொல்றே கொறைக்க மாட்டேங்கிறாரு ஜிம்முக்காது போங்க அப்டின்
இல்ல அவங்கெல்லா சூப்பரா ஒர்க் அவுட் பண்லா இப்ப நீங்கனா கூட சி செக்சன் அப்படின்னுமோது எதனா பெயின் வருமோனு யோசிப்பீங்க அவுங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அவுங்லா சூப்பரா பண்லா
பண்ணலா வாக்கிங் போங்கங்கிற போமா ட்றாங்க ஜிம்மாது போங்க அப்டிங்கிற எப்பிடி ஜிம்மு வந்துட் டு போய்ட்டு விட்டுட்டோம்னா மறுப்டியு எடம்பு போட்ருன் சொல்றாங்களே அது அப்படியா
போய்ட்டு ஆ போய்ட்டு விட்டுட்டீங்கனா நீங்க போனதே வேஸ்ட்டு ந ஆமா நீங்க அத கன்டினுயூ பண்ட்டே ஒண்ணு போய்ட்டு அதுல உள்ள ஒர்க் அவுட்ஸ் கத்துக்கிட்டு வீட்லயே நீங்க என் என்னால பண்ண முடியு நா வீட்லயே பண்றே அப்டின்னா கூட நீங்க ஜிம்ம உட்டுருலா
ஓ
அதுக்கப்றோ திரும்ப அகைன் உங்களுக் அதே மாதிரி தா திரும்ப சதப்போடு எல்லாமே பண்ணு
எப்படி லைஃப் லாங் எப்படி இது போயிட்டே இருக்க முடியுமா போய் தான் ஆவணும்ங்கிறீங்க ஆ
ஜீம் டேய்லி ஒர்க் அவுட் பண்றது நல்லது தான டெய்லி சாப்பாடி மாதிரிதான் நம்மளுக்கு ஒர்க் அவுட்டும் அத நம்ம டெய்லி பண்ணும்போது நம்மள நம்மளோட எல்லாமே மசில்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அதனால
நைட்டு பதினோரு மணி சூப்பர் இருக்கிறது ரொம்ப நல்லது நல்லது இல்ல ம்
ஆமா
ம் லேடிஸ் எல்லாத்தையும் ம்
ஆமா நம்ம சாப்பாட கண்ட டைம்ல சாப்பிடுறதே நமக்கு பஸ்ட் ஒரு பெரிய இது அது மாறி சாப்பிடக் கூடாது அதுக்கு ஒரு டைம் இருக்கு அந்த டைம்ல சாப்பிடணும்னு சொல்லுவாங்க நெறைய ரூல்ஸ் நெறைய ஆனா ஜிம் பொறுத்த வரைக்கும் போனும்னா ஈஸியா நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம்
பண்ணிடலாம் இப்போ பசங்க சவுண்ட் கேக்குது
பசங்க
இப்ப நம்பலுமே ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ சிஸ்டர்